கேக்குதா புரில எனக்கு கேக்கல
கேக்குலா
ஆ இப்பதா கேக்குதுப்பா
ம்
ஆ
இந்த கோயிலுக்லா நெறையா போயிருக்றியா
ஆ கோயிலுக்லா நெறையா போயிருக்க நீ என்ன, எங்க
முருகர் கோயில்லா போயிருக்கியா ஆறுபடை வீடு
ஆ, போயிருக்க போயிருக்க ஃபஸ்ட் வந்து நா எங்க போனன்னா ஃபஸ்ட் நாங்க திருப்பதி முடிச்சுட்டு வர பாத்து திருத்தணி இருக்குல்ல, திருத்தணி கோயிலுக்கு போயிருக்க அ, அப்பல்லா நல்லாருக்கு கூட்டமே இருக்காது அங்க சீக்கிரமா பத்துட்லா சாமி
ஆமா அங்க எப்பயுமே கூட்ட இருக்காது நா போயிருக்க
ஆ, அப்றோ இங்க வந்து சுவாமிமலை இருக்குல்ல அங்க போயிருக்கோ ஏ அங்கனா செம கூட்டோ
அத நா இன்னு சுவாமிமலையு அந்த மருதமலையுந்தா போல மீதி ரெண்டு நாலு இதும் போயிட்டு வந்ட்டே
திருச்செந்தூர் போனியா
முன்னேந்து
திருச்செந்தூரு ஆ ஆ ஆ நா போயிருக்கா
போனமா
ம் ம்
ரெண்டாவது தடவ தேவைக்காவ போனோ
ஓகே ஓகே பழனி பழனி போ பாத்து ஆ
அவ்ங்க வந்து நெறைய ஊருக் கூட்டு போவாங்க அது வந்து தேவைக்காக
அப்டியா ஓஹோ ஆ ஆ ஓகே ஓகே
திர்த்தணி ராமேஷ்வரோ
ஓகே உக்கே அப்றோ வேறெங்க எங்க
சமயபுரம்
சமயபுரமோ
ம் நறைய ஊருக்கு போனுன்னு என்ன கூப்டாங்கல்ல போங்
மதுர கோயிலுக் போய்ருக்க மதுர மீனாட்
ஆ திருப்பரங்குன்றே மீனாட்சியம்மன்ஆ கோயிலுக்கும் போன அ முருகர் கோயில்ல அ
ரங்கே நானும் போயிருக் க நல்லாருக்கோ
போமா வாசிப்பாங்க மோளோ அங்க சவுண்டு சூப்பராருக்கு அன் செரி செரி செரிங்க செரிக்காய் எங்க வாங்குறது
ஆ ஹா ஓ ஒகே ஓகே புரியில
மதுர மீனாட்சி
ஆமா
அங்கும் போயிருக்கே
ம்
அதுவந்து நடுவுல தண்ணி வரும் பாரு அதுசுத்தி உள்ளார.
ஆம்மா.
அதுக்கு நைட் டைம்ல பாத்தோம்னா செம்மையா இருக்கோ அது
ஆமா நல்லாதா இருக்கோ ஆனா இப்பல்லா கோயிலுக்கு போறதுக்கே பயமா இருது அவ்வளோ கூட்டோ இருக்குது.
ஆமா கூட்டத்த பாத்தாலே பயமாயிருக்குது வேளாங்கண்ணியில கீழல்லா கூட்டோ அதிகமா இந்தம் இப்ப. திருவண்ணாமலையில நடுல பாத்தியா. ஆஹ்
ஆஹ்
நெறைய பேர் செத்து போயிட்டாங்கோ
ஏங்க.
திருவண்ணாமல
து எப்டி.
அது வந்து பா கோயிலுக்கு நடப்பாத போவாங்கல்ல
ஆமா
கிரிவல போவாங்க இது நிறைய பேர் ரீசண்டா கூட்டத்துல எல்லாம் நசுங்கிட்டா நெறைய பேர் எறந்துட்டாங்ளா ஷம கூட்டோ ஆனா
ஹன கூட்ட ஓவர் கூட்டந்தா அதா இந்த மரி பௌர்ணமி அம்மாவஸ் த
அ அங்கதா போறாங்கல்ல
ஆ
லுதா அங்க நெறையா கூட்ட இருக்குமே
ஆமா
அம்மாவாசனா மலையனூர்தா கூட்டமா இருக்கு
ஓகே ஓகே
இன்னிக்கு பௌர்ணமி
அதா இந்த மாரி இந்த மாரி டைம் எல்லாம் பொய் சொல் கூடாது என்னைக்குனா நம்மளுக்கு வேண்டுதல் இருக்கா தோணுதா அது நார்மல் டைம்ல
அது விசேஷடைம்லலா போனா பாக்கவே முடியாது
ஆ அது
அவளோ நேரம் நிக்க வெக்க முடியாது தூங்க முடியாது நடக்கவு முடியாது பசங்களயு வெச்சினு பாக்கவு முடியாது சாமி எல்லா
ஆமா அங்க ஓவரா இருக்கா கூட்டோ சாமி பா அப்ற உள்ள
ம் ம்
அதுக்குதா ஓவர் கூட்டோ
கருவற அந்த கருவற உள்ள
அம்மா அதா ஒரு டைமு வந்து பழனிக்கு போயிட்டு அந்த படிக்கட்டு ஏற முடியாம ஏறி
நாங்க யான பாத இருக்குதுல்ல
ஆமா அந்த சுத்தி சுத்தி போது‌ அதுன சொல்ற அதுலதா நாங்குளு போனோ ஆ ஆமா
கஷ்ட்டமல்லா போச்சு
ஏரியாச்சு இன்னொரு ரெண்டு மண்டபொ பா அதுக்கு நாக்கு தள்ளிடுத்து
வேற எது முல்ல அப்புறமா இவரு தா ‌கைய புடிச்சி எப்டியோ தாங்கி கூட்டுனு போய்தாரு தோ வந்துருச்சு தோ வந்துருச்சு பாய்க்கத்துல வந்து தெலியு தோ வந்துருச்சு போய்ருலான்ட்டு
இது வந்து இல்ல இது அயிட்டுனா அந்த இதுல இருக்குல்ல சென்னையில இருக்கு சென்னைல இருக்கு குன்று
குன்றத் த்தூர் கோயிலா
ம் மலையிலயா இருக்ற மலை ஐட்டு மலையா
அக் அப்டியா ஆ
நேர்லி நல்ல மோ அலே தா அளந்துக்குறாங்களே
அப்படியா தெர்ல எனக்கு நீ வந்து இந்த பருவதமலை எல்லா போயிருக்கல்ல
உஹ்ம் நான் அதுக்கெல்லாம் போனது இல்லடி
அங்க ஆபீஸ்ல கூட்டு போனாங்களே போல
ஆஹ் அவுங்க எல்லா போயிட்டு வந்தாங்க என்ன எல்லா எம்மை யார முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போல
ஐயோ நான் எல்லாம் போன மை கி அடிச்சு விழுந்துருவேன் நானு உஹ்ஹம் அதுல பயங்கர மான பாதலா இருக்குல்ல கம்பி பாதை அந்த கம்பிய மட்டும் புடிச்சி நான் நடுவுல போறதுக்கு இல்ல அதுல போறதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் தான் போல
அத நமது சரினு இப்ப போனா அதுக்கப்புறோ செட்டாகாது ஆனா நா அப்பயே கூப்பிட்ட இங்கபாரு போவே இல்ல ஆபீஸ்ல கூட்டாங்கதா
உம்
இன்னு முருகேஷ் வந்தாரு எல்லாரையு வாங்க வாங்க ம் அவரு போவாரு அவங் அம்மா சொல்லி பௌர்ணமியில ஓடுறவரு அவர்
அப்டியா ஹையோபா
அ வுட்டுருங்க இனி மேல்ட்டு
அதா ஹைட்டுனாலே பயோ அதுவு அதெல்லா நா சுத்தமா ஏற மாட்ட
ஆமா வெறும் மலையில ஏறி ஏறி ஏறி போகுமா
ஆமா படிக்கட்டு இருந்தா கூட நம்ம எரிறலா இல்ல
உம் நல்லா இருக்கீங்ளா
அதுல எப்டி யாரு
ஓ
புரியல
ஆஹ ஆமா கண்டிப்பா
இன்று எப்படி போகுது
ஆஹ இந்த கொல்லி மல கொல்லி மலயா என்ன மல இது தெர்லயே எனக்கு மறந்துருச்சு அது பட் ஆனா அது லேட் குட்டீஸ் அலோடு கெடயாதா
ம் நீ இந்த ஆபீஸ்ல
கொல்லிமல இல்லடி வேற ஒரு மல இவுரு போவாரு இந்தந்த குச்சி வெச்சு ஏறுவாங்களே என்னா மல
வல்லிமலக்கா அது இல்ல வந்து
லேடிஸால ஏர முட் டியாது தான் ஆமா லேடிஸ் அலவுட் கிடயாது இப் இப்ப ரீசன்ட் டேஸ்ல பாத்தியா அதுமா அது போற சின்ன பசங்க இரவது வயசு இரவத்தி மூணு இரவத்தி ஏழு அப்படின்றவங்க கூட எறக்குறாங்க ஆஹ் போ அதாவது ஒரு மல ஏற்றோன்னா
உம்
அதுக்கு முன்னாடி ப்ராப்பரா அவுங்க இது பண்ணிக்கணு ஒரு வாரம் ஃபுல்லா வெறும் கால்ல நடந்து பழகணு
ஆமா
ஃபஸ்ட்டு நடந்து
திடீர்னு எடுத்தோனே நடக்கணுனா எப்டி நடக்க முடியு
ஆமா தண்ணி தண்ணி குடிக்கிறத விட அந்து ரொம்ப மல மேல ஏற ஏற ரொம்ப வெயிலா இருக்கு க்குல அதல்லா ஃபுல்லா பாடி ஃபுல்லா டீஹைட்ரேஷன் ஆயிடுது ஆஹ் இவர்லா போணுனா என்ன பண்ணுவாரு தெர்மா நெல்லிக்கால்லா வாங்கி போட்டு வச்சிக்குவாரு
உம்
அதுலா சாட்டா வந்து அந்த தண்ணி தாகோ அது தண்ணி மாறிதான இருக் க்கும் சாப்பட சாப்பட ஒரு மாரி தொண் ண்டைல அது திராச்ச ஏன்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க
ஆமாமா
இந்த மாரி எதுன்னா அந்த மாரி வாங்கி பிஸ் பிஸ்கட்லாம் சாப்ட்டா தண்ணி இழுக்கும்
ம் தண்ணி இழுக்காத மாரி சாப்படு சாப் ம்
ஃப்ரூட்ஸ் மாரி சாப்பிட்டுட்டு அப்டியே ஏறில்லா யறங்க பாத்து கூட கஷ்டமா இருக்குமா அதுல
ஆம்
உம் குச்சி வச்சிருந்தா ஏற முடியும் குச்சி வச்சு
ஆஹ் ஆஹ்
நானு இந்த ஃபோன்லல்லாம்
என் போது ஆபீஸ்ல போயருங்க
ஆபீஸ்லயா ஆஹ் எங்க கொல்லி மலைக்கா
ஆமா ஆமா
நறைய கோயில் இக் து நம்மளுக்குதான் எதுவும் தெரிய மாட் டிங்கது
ம்
புரியல கேக்கல எனக்கு
ஆ நறைய கோயில் இருக்கு ஏன் நம்ம ஊர்லயே நறைய கோயிலு இகுது ஹ் ஹ என்ன போன போன பாத்த ஆஹ் ஓகே